ஹலோ
ஹலோ
என்ன மா ரொம்ப பிஸி ஆய்டிங்ளா
இல்ல இல்ல எல்லா வேலயு முடிஞ்சிருச்சி உங்ளுக்கு முடிஞ்சிச்சா
ம் முடிஞ்சது நீங்க என்ன பர்ச்சேஸ் போய்ட்டீங்ளா
இல்ல இல்ல வீட்லதா தம்பிக்கு கொஞ்சோ ஃபீவர் ஆய்ட்ச்சு
ஓ என்னாச்சுங்க
இல்ல அதா நேத்து முந்தா நேத்து பாத்தேன்னா கூல்ட்ரிங்க்ஸா சாப்ட்டுட்டா லெமன் ஜூஸ் போட்டு குடுத்துட்ட அது பாத்தன்னா சளிப் புடிச்சிட்டு ரொம்ப ஃபீவர் ஹெவியாய்ட்ச்சு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இப்ப தா வந்த
ஒ ஓகே இன்ஜெக்ஷன் போட்டாங்களா இப்ப எப்டி வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்ததுக்கு பறோ ஓகேயா
ஆ இப்ப கொஞ்சோ ஓகே பரவால்ல சிரப்பு போட்டுட்டு தூங்க வச்சிருக்க
தூங்கனாலே செட் ஆயிருமே கொஞ்சோ
இல்ல அதா அவனுக் ஃபீவர் வந்தா நின்னுடு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருந்துருச்சி இந்த சூட்டால வாய் எல்லா இந்த ஒதடெல்லா கொப்புளோ போட ஆரம்பிச்சிருச்சி ஆ ஆமா அதனால தா இன்னைக்கு அழைச்சிட்டு போய்ட்ட பசங்களுக்கு பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீவர்னாவே அப்டியே மனசே ஒரு மாரி பா எது மே எனக்கு நடக்ல காலைலேதே எதுமே நடக்கல
அது எந்த வேலையு நடக்காது ம் காலைல இருந்து சாப்ட்டான் இல்லையா
இல்ல காலைல கஞ்சிதா காலைலயு கஞ்சி வச்சு குடுத்த சாப்பிட்ல சரியா சாப்பில்ல இப்பவு சரியா சாப்பில்ல சிரப்பு மட்டு ஏதோ கொஞ்சோ சாப்ட்டுட்டு படுத்துட்டா அவ
ஓகே ஓகே சிஸ்டர் தூங்கி எந்திச்சா செட் ஆய்ருவாங்க விடுங்க
ம் ம் அங்க பசங்க எல்லா தூங்கிட்டாங்களா
ம் எல்லா‌ முடிஞ்சது மா நானு அதுக் தா நாங்க இன்னைக்கு சாப்பாடு செஞ்சிட்டோ
ம் ம் சரி சரி இன்னைக்கு எப்டி ஸ்கூல்லா எப்டி போச்சி
ம் ஸ்கூல் இன்னைக்கு சட்டடே ஆனலாலே அப்டியே போச்சு
ஆ
வேலல்லா முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆய்ருச்சி ம் வரும்போது அப்டியே ஃபிரெண்ட்ஸ்க்கு
ஃபைவ் ஓ க்ளாக்லா வருவீங்களா வீட்டுக்கு
ம் வேல ஒர்க் இல்லன்னா ஃபோர் தேர்ட்டிக்குல்லா வந்துருவோ ஏதாது ஒர்க் கு இருந்ததுன்னா ஃபைவ் ஆய்ரு இன்னைக்கு அப்டியே ஃபிரண்ட்ஸ் எல்லா போயி கடைக் போயி டீ சாப்ட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உகாந்து பேசிட்டு
கிளம்பிருவாரு
அதுக்கு அப்பறதா மெதுவா வாந்தே
எங்க காலேஜ் பருவ எல்லா பாத்தீங்கன்னா நாங்க கல்லூரி படிக்கிறப்போ ஸ்கூல் மாறியே போச்சுங்க சுத்தமா ஸ்கூலே ஸ்கூல் தா
சினுமித்ரா மேக்சிமம் இப்ப எல்லா காலேஜ் அப்டிதா இருக்கு ஸ்கூல் மாறி தா
எங்க அது மொஸ் நெசாம ரொம்ப ஆ எப்டி டெஸ்ட் எல்லா ஒரு பா சேரி போனா காலேஜ் தானே திரும்பி பாத்து எழுதிக்கலா புக் வச்சு எழுதிக்கலா அப்டின்ல்லா நெனைச்சிட்டு இருந்தே ஆனா அந்த காலேஜ்ல ஒரு புக்க கூட ஃபர்ஸ்ட்டு பாக்க விடல இதனாலயே காலேஜ்ல்லா கட்டடிச்சிருக்கே நானு அதா ஒரு நாள் டெஸ்ட்ன்டு ஆமாங்க ஒரு நாளு டெஸ்ட் டு சொல்லிட்டாங்க படிக்கவு இல்லா அங்க போனா அவ்ளோதா சேரி என்ன பண்ணலான்ட்டு இருந்தே நானு இன்னொரு பொண்ணு துளசி அவ பேரு ரெண்டு பேரு கோவிலுக்கு போயாச்சு
ம்
கோவிலுக்கு போயிட்டு சுத் த்தி பாத்துட்டு கரெக்டா காலேஜி விட்டுற டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டோ அந்த மாறி அது ஒரே ஒரு நாள் தா காலேஜ் போகது இல்ல ரெகுலர் தா ரெகுலர் தா நா அரியர் வச்சே ஒரு ஆறு அரியர் வச்சே ஆமா ஒரு ஆறு அரியர் வச்சுசே அந்த ஆறு அரியர் வந்து ஆமா எங்க லாஸ்ட் வரைக்கு வந்துகிட்டே இருந்தது அந்த அரியர் மேக்ஸ்சு தா எல்லாமு இது கம்ப்ளீட் ஆகு புரியல அரியர் அந்த மேக்ஸ்சு மட்டு ஒவ்வொரு சம்மு வந்துகிட்டே இருந்தது சரி இதுக் கா அப்புறே வீட்டுக்கு போயிட்டு வந்தா செட் ஆகுதுன்ட்டு ஹாஸ்டல்லயே தங்கிட்டே ஒரு த்ரீ மந்த் தங்கனே ஹாஸ்டல்லயே இருந்து தங்கி பாருங்க அந்த ஒரே சம்முல முடிச் ஆறு அரியரையு
வெரி குட் அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹாஸ்டல் போயிருக்கலாமா இப்போ உங்களோட லை உங்களோட இந்த ஸ்டோரி தா இப்போ ஆ உங்களோட ஸ்டோரி இதா இப்போ எங்க வீட் வீட்ல ஒரு தகாசி போக மாட்டேன்னு அழுகுறா
ஆ ஆ
ஹாஸ்டல் போக மாட்டே வந்து கூட்டிட் போங்க அந்த இது பிடிக்கல இந்த இது பிடிக்கல சாப்பாடு சரியில்ல இட்லி கல்லு மாறி இருக்கு தோசை பெருசா இருக்கு வீட்டுக்கு வர்துக்காக ஆ வீட்டுக்கு வரதுக்காக எல்லா ஸ் டோரி சொல்லிட்டு இருக்கா ஆனா புரியது இல்ல ஆ மார்க்கு வேணு நோ இப்புடின்னா போயி தா ஆகணுன்றது
ஆமா கண்டிப்பா ஆனா ஹாஸ்டல்னா எவ்வுளவு ஹாஸ்டல்லா எவ்வுளவோ பரவா இல்ல அதனால தா எல்லா ஹாஸ்டல்ல தள்றாங்க போல
ஆ அது கடைசியா ஆ அவனோட கண்டிஷன் மொபைல் வாங்கி குடுத்தா போறே
பாத்தீங்களா
படிக்கறாது ஸ்கூலு ஸ்கூலு மொபைல் வாங்கி குடுத்தா போற அப்புறோ எதுக்கு ஸ் ஸ்கூல்ல ஃபோன் ஒன்ன மொபைல் நாட் அலோட்தான அப்பறோ ஃபோன் வாங்கிட்டு என்ன பண்ணுவன்ன நா லீவ்ல அ அ நா லீவ்ல வீட்டுக்கு வரும்போது பாத்துக்குற
ஆ
அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முப்பத்த அஞ்சாயிரோ குத்து ஃபோன வாங்கிட்டு அது லீவ்ல மட்டும் பாத்துட்டு இப்ப பீரோக்குள்ள இந்த ஃபோன வச்சுட்டு அவ போயிட்டா
ம் ம்
இவ்ளோ பண்ணி இவ்ளோ பண்ணியு அங்க க செரியில்லயாமா வரணுமாமா இப்ப என்ன ஆய்டுச்சு அந்த ஃபோன பாக்கறதுக்காக வீட்டுக்கு வரணுன்னு ஆய்போச்சி
ம் இல்லாம இருக்க முடியாது அதையு வாங்கி குடுத்துட்டு ஆ
கஞ்சகாரில அந்த ஃபோனுக்காக வரணுன்ற மாரி ஆயிப்போச்
ஆமா ஆமா கண்டிப்பா
எதுக்காக அனுப்புறாங்கன்ற இதே புரியாம நம்ம வாங்கி குடுத்தது நம்ம தப்புதா நம்ம ரொம்ப செல்ல குடுத் து வளத்தறோ கேக்கறத எல்லா வாங்கி குடுத்து
ம்
நாம்ப சொல்லிருக்கணு மொபைல் வாங்கி தர முடியாது போர்தா இருந்தா போ இல்லானா இருன்னு நாம்பளு வாங்கி குடுத்தாச்சு
இதுதா நம்மதா கெடுக்குறோ பசங்கள முக்காவவசிககெடுக்குறதே நம்மதா
உண்மதா ரொம்ப செல்ல குடுத்தா ரொம்ப கஷ்டோ எங்க வீட்லயு ஒருத்தவுங்களுக்கு செல்ல குடுத் தது இப்ப நா திட்டு வாங்கிட்ருக்க
பாத்தீங்களா ஆனா என்னோட வீட்டுக்கார் பாத் தீங்கின்னா ரொம்ப செல்லோ எ பையனோட வீட்டுக்காரு இப்ப வெளிநாடு போயிட்டு மூணு வருஷோ ஆகுது தம்பி எப்போ ஏழு மாசத் துல விட்டுட்டு போனாரு இன்னு வரல ம் இந்த டிஸ் டிசம்பர்ல வராரு டிசம்பர்
ஓகே பரவால்ல ல ஓ சூப்பரு
ம் ஆனா ஃபோன்ல தா தம்பிய பாக்கறது வெளாறது ஆனா ரொம்ப ஃபீல் பண்றாரு தம்பிய
அது எப்படி இருந்தாலு அந்த சின்ன வயசுலதா பசங்க கூட இருக்க முடியு ஓரளவுக்கு வலந்து ட்டாங்கன்னா நமக்கே ச்சீ போனு போங்கடா எங்கயாதுன்ற மாரிஆய்டு அவ்வுரு எங்க வீட்ல எங்க அண்ண பைய அவன வந்து சின்னதுல இருந்து ரொம்ப செல்ல குடுத்து கெடுத்தது நா எல்லா என்ன என்ன சுத்தி இருக்குற என்னோட டீச்சர்ஸே சொல்லுவாங்க அவனக் கெடுத்ததே நீதான்னுவாங்க
அந்த மாரி எங்க அக்கா பையனயு இருக்க நீங்க சொல்ற மாரி எங்க அக் அக்கா பையனு ஃபுல்லா கெடுத்ததே நா தா அவனோட ஒரு சின்ன சத் தமா இருந்தாலு அவ கொழந்த பிள்ளைல தூங்கிட்டு இருக்காப்ப யாரா வீட்டு உள்ள தும்பனாலு திட்டுவ தும்பாதீங்க வெளில போங்க அப்டின் சொல்லுவ அந்த தும்பல கூட அடக்கிட்டு போய் வெள்ல போய் தும்புவாங்க
அத யாரு ரொம்ப பண்ணிருச்சி இப்ப அ ஹசன் போட்டதுக்கு அப்புறோ இருக்க மாட்ட இருக்க மாட்டேன்னு அடம்புடிச்சா லீவ்ல போனவார ஃபஸ்ட்டு வீக் லி ஒன்ஸ் வந்து போய் பாக்லா ஆனா என்ன சொல்லிட்டாங்க யாரு வரக்கூடாது அது ஸ்பெஷலா நீ வரக்கூடாதுன் சொல்ட்டாரு எங்க அண்ண சரின்னு விட்டாச்சி போன வாரோ த்ரீ டேஸ் லீவு வீட்டுக்கு கூட்டிட்டு வரவேல்ல அவன ஒரு மாசோ ஆச்சி வீட்டுக்கே கூட்டிட்டு வரல அங்கேயே அவன அங்கிள் வீட்ல வச்சி வா வேணு வாங்கி குடுத்து அங்க அண்ணா அண்ணி எல்லா போய் பாத்து அனுப்பிட்டு வந்துட்டாங்க போன வாரோ லீவு எனக்கு லீவு கெடச்சது அவனுக் ஃபோன் கையில அவனுக்கு ஃபோன் கையில கேடச்சது நாங்க மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டோ
ம்
லீவ்ல வீட்டுக்கு வரவு ஃபோன் கெடச்சது மெசேஜ் பண்ணவோ பார்றா மூணு நாள் லீவ் ஒன்னு பாக்க முடில அப்பிடி இப்பிடின்னு எல்லா மெசேஜ் பண்ணிட்ருந்தமா துவா என்னா சொல்லிட்டாரு வேணா இன்னு ரெண்டு மாசோ ஆகட்டு அப்புறோ உன் ஊருக்கு கூட்டிட்டு வரலா அப்ப செட் ஆயிருவ அப்பிடின்ட்டாங்க செரி என்ன பண்றதுன்னு இங்கு சுத் தி எங்க எங் கூட ஒர்க் பண்ற எல்லாமே சொல்லிட்டாங்க நீ என்ன விட்டு அவங்கிட்ட போற அதுக்
அதா எங்க எங்க அக்கா
கடைசியா லாஸ்ட்டு லாஸ்டு லெவன் தேர்ட்டிக்கே ஒரே ஒரு ஆப்ஷன் குடுத்தாங்க என்னானு சண்டே ஆஃப்டர்நூன் இங்க கூட்டிட்டு வற எ இவோ ஊட்ல லன்ச்ல்லா பிர்பேர் பண்ணி முடிச்சிட்டு ஈவினிங் அவன வேன்ல அனுப்பி உட்டுட்வன்ட்டாரு அவன அவன யார் யாரு பாக்கணுமோ எல்லாத்தையு உ வீட்டுக் வர்சொல்லு எல்லா பாத்தத்க்கு அப்புறோ அவன பஸ் ஏத்தி உட்ரு
அ அ
ஐயோ அது போதுமே சொல்லி செஞ்சி ம் இன்னிக்கி என்ன ஒரு நாள் வர வச்சு அனுப்பணு
அது நம்ம தா எங்க அக்கா பையனு அப்படிதா இந்த கெழந்த புள்ளைலேந்தே இந்த மாரி வளத்து உத் இப்போ ஒரு சின்னதா ஏதாவது ஒரு வெடி சாத்தே கேட்டா கூட பயப்பட்றா ஏன்னா அந்த அளவுக்கு கொழந்த புள்ளைங்ல ஒரு சின்ன சத் த்தத்த கூட கேக்காத அளவுக்கு அவன ரொம்ப செல்லமா வீட்ல ஃபர்ஸ்ட் பேபியாது அக்காக்கு அதனால ரொ ரொம்ப செல்ல குடுத்து எல்லாத்துக்கு பைப் புட்றா ஒரு துணிச்சலால்ல எல்லாத்துக்கு பயந்துருந்த மாரியே இருக் குறாரு அதனால இப்ப எங்க அக்கா என்ன தா திட்றாங்க நீ தா காரணமே ரொம்ப செல்லமா வளத்து இந்தளவுக்கு போயிர்ச்சு ஆமா எல்லார் வீட்லயு அப்டிதா இல்ல வீட்ல ஃபர்ஸ்ட் பேபினாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பு பாசோ எல்லா அந்த கொழந்த மேல போயிடுது நம்மளுக்கே பேபி இருந்தா கூட எனக்கு என்னோட பையனோடைய அக்கா பையன் தா எனக்கு மொ ஃபஸ்ட்டு பையனே எனக்கு அவ தா இன்னமு என்னோட பைய மேலல்லா எனக்கு அந்த அளவுக்கு கூட இல்ல நீங்க எது வேணாலு நெனைச்சுக்கீங்க என்னோட அக்கா பைய எங்க அக்கா பையன் தா எனக்கு இப்ப அவல்லனா நா இல்ல அப்டின்ற மாரி ஒரு நாள் பேசுலனா கூட எனக்கு பைத் த்தியுமே புடிச்சிடு அவ பேசலன்னா
ஸ்கூல் உட்டு வந்தானா நா திருப்பி அது அவ பேசுறதுக்கு ரொம்ப பண்ணுவா பேசுற னால பேச முடியாது செரி மொகத்தையாது காம்ச்சுட்டு போ அப்டினா மொகத்த மட்டு காமிச்சுட்டு போயிடுவா
ஐயோ அது ரொம்ப கஷ்டோ செல்ல குத்தி குத்திப்பா அவனு அங்க எடுதுட் போனா அது த அது போற ஹாஸ்டில்ல எடுத்த பாத்துட்டு வந்துட்டோனா நம்ப அப்டியே துக்கி பேனா அது தா நியாபகத்துக்கு வருது அய்யோ
ஆனா அவ அங்க ஜாலியா இருக்கா நம்மதா நெனச்சு ஃபீல்
ம் ம்
என்ன பண்றது அதா அங்க டீச்சர்ஸ் எல்லா விட்டுவாங்க விட்ட நீ ஸ்கூல்ல விட்டுட்டு அங்க போயிருவ போலருக்கே அப்டின்பாங்க
எங்க அக்கா பையங்க கேம் வேளாட்றா என்னானே புரில அந்த கேமு அந்த ஃபோன்க்குள்ள வெளையாட்றது என்ன கேமுனே புரில அந்த அளவுக்கு வேளையாட்றா இது என்ன இந்தளவுக்கு இப்டி விளையாட்றானு இப்ப ஆறாவது படிக்கிறா
ஓ பரவால்ல அவங்களுக்கு எல்லா தெரியு
என்னானே புரில அந்த கேமு அந்தளவுக்கு பாருங்க அப்டி வெளையாண்ட்ருக்கா ஃபுல்லன் ஃபுல் அந்த இப்ப உள்ள புள்ளைங்களுக்கு ஃபோன் இல்லன்னா லைஃப் வே அதுங்களுக்கு இல்ல நாங்கல்லா இப்போ கொக்கோ வெளாட்றது ம் கல் சாரணே வெளாயாடுவோ
அதுவா
இந்த அது வெளாடுவோ கல்சனோந்தா இன்னு நல்லா ருக்கு நறைய வேலையா இதே மாரி புரில
இல்ல நீங் இப்ப செகண்ட்டா ஒரு வெளாட்டு சொன்னீங்கள அது எப்டி விளையாட்விங்க அதே மாரி தா
அது வந்து அரேஜாவு அப்டின்னா நாங்க இப்ப டீம் டீமா பிரிச்சிக்கணு டீம் டீமா பிரிச்சுக்கிட்டு எங்க ஆளு போயிட்டு குதுர மாரி அங்க உக்காரணு உகாந்துட்டு அடுத் த்த ஆளு வந்து அவுங்களோட ஆளு வந்து சுத்திரி நிப்பாங்க அந்த குதிரைய ஓடாத அளவுக் க்கு வந்து தட்டுவாங்க நாங்க அரேஜாவுன்னு சொலி ட்டு அந்த குதிர ஃபுல்லா நாங்க சுத்தி வரணு சுத்தி வர்றப்ப நாங்க ஆள் அடி க்கிறப்ப அவுங்க எட்ட ஓடிடுவாங் குதுர ஒடியாந்துர்ணு அந்த மாரி அது நல்லாருக்கு அது ந ரொம்ப நல்லாருக்கு அந்த வெளையாட்டு புரியில
இல்ல நல்லாருக்கு இந்த மாரில்லா புதுசு புதுசா சொல்லி் குடுக்லாமே கொழந்தைங்குளுக்குன்னு
அ ஆமா இது நல்லாருக்கு நீங்க சொல்லிக் குடுங்க ஸ்கூல்ல நல்லாருக்கு
அ அதுதா புதுசு புதுசா கொஞ்ச டிஃப்ரெண்டா சொல்லிக்
அது மரி கல்சாரணன்றது எல்லாருக்கு தெரியு இல்லைங்ளா நாலு பாக்ஸ் போட்டு இந்த க அ அது வச்சு வெளாட்றது அப்பலா நாங்க வெளாண்ட வெளாட்டு அந்த மாரி பன்னெண்டு மணி வரைக்குல்லா வெளாடுவோ எங்கம்மா திட்றது என்ன இவ்ள நேரோ வரக்கு வெளைட்ற து ஆனா இப்ப பன்னெண்டு மணி வரைக்கு ஃபோன் பாக்றதா போயிட்ச்சி ரீல்ஸ் பாத்துக்கிட்